ம்
ஆ ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேங்க அப்புறம் நேத்தி பொண்ணு பர்த்டேன்னு சொன்னீங்க முடிஞ்சிருச்சா
ஆ நேத்துங்க மோதே முடிஞ்சிருச்சு இல்லயா ரொம்ப நல்லா இருந்துச்சு காலை அவ ஸ்கூல் போய்டா
ம்
உம் காலையில சுமா சிம்பலா பொங்கல் மட்டு செஞ்சி அனுப்பிட்டே
செரி
க்கு ஆடர் குடுத்துட் போயிட்டாங்க பிரியாணி தா வேணு கபாப் தா வேணுன் சொல்லிட்டு
உம்
தோ நேத்து நா லீவ் போட்டுட்டு
ம்
பன்னெண்டு மணிக்கு மேல செஞ்சி குடுத்து விட்டோ
ஓகே ஓகே
எல்லாருக்கு
ம்ம்
அத முடிஷ்ட்டு ஈவினிங் வந்து பாத்தா அவ அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காலா
உம்
அதனால அப்ற சடனா பிளான் பண்ணி அப்புற பர்டேயே சடனா குட்டியா பிளான் பண்ணது அதுனல்லா பெருசா கிராண்டா ஆன மாரி ஆயிடுச்சி இன்னும் நா அவளோட டென்த் பர்டே அது து ஞாபகோ சும்மா இருக்கட்டோம் அப்படின் சொல்ட்டு நாங்களு அப்படியே பிளான் பண்ணிட்டோ
சேர் சேரி
அவ ஃப்ரெண்ஸே பாத்தா திரும்பிப் பாத்தா அவங்க ஒவ்வொரு பேரண்டா வந்து வந்து விட்டுட் போயிட்டு இருக்காங்க
உம் உம்
அ நாங்கல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சேரி அப்புறம்னு சொல்ட்டு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூப்பிட்டுட்டு எல்லா எல்லா சேர்ந்து பிரியாணி பண்ணி பிரியாணி பச்சடி எல்லா அப்டி ஒவ்வொருத்தர் பண்ணிட்டு அப்புற ஒவ்வெருத்த ஒண்ணு ஒண்ணு செலவு எடுத்துக்கிட்டாக ஒரு ஃப்ரெண்டு சிக்கன் வாங் குடுத்துட்டாங்க ஒரு ஃப்ரெண்டு ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க பிரியாணி ரைஸு ஒருத்தங்க கேக் வாங்கிட்டு வண்டாங்க ஜாலியா இருந்துச்சு எல்லா சேந்து ஆட்டம் போட் ஒன்ன சமச்சி ஒன்னா ஆனியன்ஸ் எல்லா கட் பண்ணிக்கிட்டு
உம் ஓகே ஓகே உம்
நீங்களும் வந்துரு இருக்கலால்ல
திடீர்னு புல்டோன என்ன முன்னாடியே இருந் இருந்தேனா அ திடீர்னு நா கஷ்டமாயிடுச்சி ஆனா எ ஹஸ்பண்ட் வீடியோ கால் இன்னும் பண்லைய பண்ணல என்டு நேத்து நைட்டு வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாங்க உம் கேக் கட் பண்றதுக்காக
அதான் பிரியாணி தம் போட்டதுக்கு அப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட் டோ ஆ அதனால எங்க சீப் கு க்கு நெய் இருந்தா தா பிரியாணிய ஸ்டார்ட்டே பண்ணுவட்டாங்க
உம் ஓகே
ப்போ அதுக்குள்ள பசங்கள அனுப்பச்சிக்கோன்னனு யேசிச்சுட்டு இருந்தே அவங்க ஸ்ட் குக் பண்ணும்போது நா பிரியாணி ல தான் எல்லாத்தையும் தாளிப்பேன்ட்டாங்க அத போய் வாங்கிட்டு வரவே ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு பசங்க லேட் பண்ட்டாங்க அப்டியே எல்லா ஓடிச்சு தண்ணி ப பத்ல அரிசி பத்தல நம்ப எல்லா சமைக்கும் போது வர இஸ்யூஸ் எல்லா வந்து ஐயோ எனக்கு இப்ப விட்டா கூட தூங்கிருவேன் போல நைட்டு தூங்கும் போதே எல்லாருமே இங்க கிளம்பவே லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிச்சு எல்லாருமே குட் மார்னிங் சொல்லிட்டு தா போப்போறோ அப்டின்ல எல்லாம் அரட்ட அடிச்சுக்கிட்டு லெவன் பாட்டிபைவ் தான் எல்ல வீடல இருந்தே கிளம்புனாங்க அதுக்கப்புற எல்லாரு வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கு நானு தூங்கல அப்புற நம ஸ்டேடஸ் வைப்போம்ல வாட்ஸ்அப்ல அதெல்லா ஸ்டேட்டஸ் பஷ்டிட்டு ட்வெல் தேட்டிக்கு மேல ஆச்சு தூங்க ம்
ம் அந்த ஒரு நாள் தூங்கலனா தா
ஆ தூங்காம நேத்து கொஞ்ச பிஸிதா நேத்து ஹோல் டேவு பிஸிதா ஆஃபீஸ் ஒர்க்கு அதே போல நைட்டு தூங்காமருக்குறது தலவலிக்கிது நேத்து பர்ட்டேகேள் இன்னக்கி ஸ்கூலே போல ம் நேத்து நா நேத்து நைட்டு தூங்கும்போதே சொல்லிட் படு த்தா மணி ட்வெல் தேர்ட்டி ஆயி ச்சு சோ நாளைக் நா லீவ் ஸ்கூல் போமாட்டே அப்டின்னு
ம்
பெரியவுங்க மட்டு கெளம்பிட்ருக்காங்க
ம் செர் செ
அவளுக்கு இன்னக்கி பேஸ்கெட் பால் கோச்சிங் டிஃபன்லா எது செய்ல உம் நேத்து நைட்டு தா பிரியாணி செஞ்சோமா சோ பிரியாணி இருக்கு சோ அது ஸ்டீம் பண்ணிக்கலா மார்னிங் சாப்ட ஆனா பொண்ணுக்கு மட்டு மதியானொ குடுத்து விடணு
ம் சேர் சேர்
அப்றம் அங்க நீங்க டிஃபன்லா செஞ்சாச்சா?
இல்ல இந்த நானு
ஹலோ ஒங்க வாய்ஸ் கேக்கல
ஆ இல்ல நா இன்னு செய்யல ஏழு மணிக்கு தா முழுச்சே
ம்
சாட்டர்டே அன்டேதா வீட் ட கொஞ்சொ க்ளீன் பண்ற மாதிரி இருக் க்கு பண்ணிட்டு அந்தது அப்டே கொஞ்சொ மெதுவா தா ஆரம்பிக்கணு இன்னக்கி லீவு தானயெ அத்னால கொஞ்சொ பொறுமையா செஞ்சுக்கலா அப்டின்னு
ஓகே ஓகே நேத்து பர்டேல என் பொண்ணோட பிரண்ட்ஸ்ல்லாம் பா்த்துட்டு எ பிரண்ட்ஸ் எல்லா பத்து வயசுலயே இவ்வளவு பிரண்ட்ஸா பத்து வயசல இவ்வளவு பிரண்ட்ஸ் எல்லா இவ்ளோ ஏன்னா வர குட்டிஸ் எல்லா கிஃப்ட்டோட வந்திருந்தாங்க இப்பவே பசங்க எல்லா கிப்ட் வாங்கிட்டு என்ன வரட்டு எவ்ளோ ஜாலியா இருக்காங்க இது மாதிரிலா என் லைஃப்லல்லா இல்லையே அப்படின்னு எல்லாம் பசங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு ஏனா சினிமா பாட்ட போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு
உம் அச்சி
நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்ன ஓ பா க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அத இன்னும் குடுக்கல அவ இன்னும் பாக் கவே இல்ல அவ நேத்தெல்லா எங்களயே கண்டுக்கல்ல ஆமா நேத்தவங் ங்களையே கண்டுக்கல பிரண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க ம் சோ என்ன அவங்களோட சேர்ந்து
அது தா அஞ்சுடு வீட் விட்டுட்டு
ஆமா பேரன்ஸ்ல வந்து விட்டுட்டு அப்புறம் நைட் எல்லாருமே பசங்களை போய் நாங்க போய் ரிட்டர்ன் பசங்களை விடும்போதே டென் ஓ கிளாக் இருக்கும் பேரன்ஸ் கிட்ட சொல்லிட்டோம் நாங்களயே வந்து விட்டுறோம் நீங்க அலையாதீங்கன்னு நாங்களே போய் எல்லாரும் வீட்லயும் விடும்போதே பத்த ஆயிடுச்சு ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ
கே
எங்க போறீங்க நீங்க டவறு இல்லாத எடதுக் போய்றீங்ளா
இல்லையே இங்கதான் ஒரே பிளேஸ்லதான் உக்க்காந்து பேசி தனியா உம்
ஆ பூச்சி நித்து போது அவளுக்கு நல்ல ஞாபகமா இருக்கும் பத்தாவது பர்த்டே எப்படி
ஒகே உம் சேரி சேரி சேரி ம் அடுத்த மாசம் பெரிய பெரிய பாப்பாவோட பர்த்டேக்கும் அதே மாதிரியே பண்ணிருங்க சூப்பரா
ஆ பண்ணிடலாம் பண்ணிடலாம்
சேரி அப்ற உங்களுக் ஒர்க் த் இல்லயா ரெண்டு பேருக்குமே
கிடையாது மிட்டா பெரியவள ஸ்கூலுகுனுபிட்டு தூங்க தா செய்யணும் ஆனா பகல்ல எனக்கு தூக்கோ வராது
உம் உம் சேரி சேரி
அப்புறம் நேத்திலருந்து நாங்க ஒரு குரூப் வேற ஆரம்பிச்சு சென்ன வந்த எல்லார ஃப்ரெண்ட்ஸும் சேந்து
ஓ உம்
டிங்கிரி டிங்கிரி குரூப்
ஆ
ஆமா டிங்கிரி டிங்கிரி டியாலோ அ அப்படின்னு ஒரு ஆக்ஷலா எங்க எல்லாருக்குமே ஃபேவரட்டு சாங் அது அதனால குரூப் பேரு டிங்கிரி டிங்கிரி டியாலோ
அப்படி ஒரு பாட்டு இருக் க்க
சர்ச்ல பாடுவோம் குட்டீஸ்க்கு சொல்லி தரத்துக்கு அதுக்கு பாடுவோம் உம் லாஸ்ட்ல நாங்க இன்னொரு குரூப் வச்சு இருந்த போட்டோஸ் பைதியங்கல்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் பெரியவங்கள எல்லா ஆட் பன ஆரம்சு எம்மா குரூப் ஃபுல்லா போர் அடிக்கிற மாரி வெறும் அரசியலா போயிட்டு இருக்கு அத பிளாக் பண்ணவும் முடியல அதுலந்து யார் அரௌண்டு ரிமூவ் பண்ணவும் முடியல அதுக்காக இப்ப நியூ குரூப் க்கு ஜம்ப் ஆயிட்டோம்
சேரி சேரி சேரி உம்
ல்ல கு சே நேத்து எல்லா ஃபுல்லா ஒரே அரட்ட
ஓகே ஓகே ஓகே
பசங்களும் வந்திருந்தாங்க ஒரே ஒரு நா ஒரு ஆறு ஏழு பாய்ஸ் வந்து அந்த டீனேஜ் இருவது இருபத்தோரு வயசு பசங்களா எல்லா அப்பளோ அரட்டன் அந்த காலேஜ் போறது அந்த அளவுக்கு கரெக்டங்கும் போது நம்ப கீ போல அவங்கள அரட்ட அடிறாங்க ஆ
உம் சேரி சேரி சேரி உம் முட் முட்டே ம் சேரி சேரி சேரி
அப்புறம் கேமும் விளயாண்டோ பத்து மணிக்கு மேல கேம் விளாண்டோம் எல்லாரும் சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வரு தோ அவங்கள பத்தி பாசிட்டிவா பேசிட்டே இருக்கணு ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்டா நெட்டிவ அடியே மாத் மாத்தினு பிரேக் விடாம
உம் பாத்துருக்கேன் டிவில பாத்
ஆ அது மாரிலாம் கேம்ஸ் விளாண்டுட்டு ரெண்டு ரவுண் விளாண்டோம் ரெண்டு ரவுண்டுமே எனக் ஜேம்ஸ்ங்கிற பையனான் தா வந் ந்தாங்க
ஓ உம்
செகண்ட் ரவுண்டு ஜேம்ஸ்தா ம் நல்லா இருந்துச்சு.
இந்த மாதிரி வெளையாட்டு எல்லா வெளையாடனுன்னுதா ஏன் ஹஸ்பண்ட் ஆச ப்படுவாங்க
நீங்க அவர் வரும்போது அவர நல்லா பாத்துக்கணு சமைச்சு போட்ணு அப்டிங்கிறதுலயே ஓடிடுது. வர சொல்லுங்க இன்னொரு டைம் எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க எல்லா சேந்தே வெளையாடுவோ மறுபடியு
ம் அங்க வந்தா இந்த மாரி ஜாலியா இருக்குன்றதுனாலயே விருப்பப்படுறாரு. இல்லன்னா எல்லாரு கெளம்பி இங் க வரணு அப்டின்னு நெனைக் கிறே
வர்லா வர்லா அப்றோ லீவுக்கு எப்ப வருவாங்க?
ஆகஸ்ட்ல வந்து வருவாங்க நெக்ஸ்ட்டு.
ஆகஸ்ட் வந்தர்றாங்களா எத்தன நாள் லீவுல? எத்தன நாள் லீவ்?
இல்ல ஏன்னா ஏ தெரியல.
செரி செரி
ஏ அட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லா முடியல இன்னா இல்ல நானு ட்ரை பண்ணே முடியல அதனால நா வ ந்து நா வந்து பாத்துட்டு அதுக்கப்றோ அடுத் தடுத்து பாத்துக்கலா ப்ரொசீஜர அப்டின்னாங்க
ஓகே ஓகே சேரி ஒன்னு இல்ல அதா ஆகஸ்ட் மந்த் வராங்கல்ல அப்ப ஒரு பிளான் பண்ணுங்க ம றுபடி நம்ம இப்டி ஒரு கெட் டுகெதர் வச்சிட்லா சரிங்களா
ம் அப்ப ஆகஸ்ட் யா பொறந்த நாள் வருது அதனால வராங்க அப்பனா பொறந்த நாள் கொண்டாட நீங்க எல்லாரு தா கெளம்பி இங்க வரணு
சேரி நா எங்க வீட்லயும் நா பேசிட்டு சொல்றேன் என் பெரிய பொண்ண ஸ்கூல் கிளப்பனும் நா வைக் கட்டமா
ஓகே ஆ செரி ஓகே